அ
ஹலோ
அலோ வணக்கம் கேக்குதுங்ளா
அ வணக்கங்க கேக்குதுங்ளா
அ எனக் கேக்குதுங் உங்களுக்கு கேக்குதுங்ளா
ம் கேக்குதுங்க
சாப்டாச்சுங்ளா
இல்லங்க இனிமே தாங்க நீங்க சாப்டீங்ளா
இல்லங்க இனிமேதாங்க இனிமேதாங்க
சரி வேற உங்குளுக்கு வீட்ல டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் அந்தமாரி வெக்கறதல்லா ரொம்ப புடிக்குமா நீங்களா பண்ணுவீங்ளா
எங்கங்க அந்த மார்லா எதுல்லங்க வீட்டுக்கு போனா எதாவ் பொழுத போக்குறது இந்த மார்தா வெளிய சுத்துறதா நெறைய போவாங்க தவிர வீட்லருந்து இந்த மாரி டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் இந்த மாரி இத அதுனால நம்மளுக்கு அந்த மாரி இதுலாம் பெருசா இன்ட்ரஸ்ட் இல்லங்க
ஆ ப்ளாண்ட்டு அந்த மாரிங்க செடி அந்த மாரியில்ல
கொஞ்ச புடிக்கும் வெளிய வீட்டுக்கு வெளிய இந்தமார் செடி வெச்சிருப்பாங்க
நீங்க தண்ணி ஊத்துவீங்ளா அதுக்கு டெய்லி
அ இல்லல்ல நா டெய்லி அங்கருக் க்கு போது ஏதாவுது பைப்ல தண்ணி உடுவங்க இங்க இப்ப வந்தக்கப்பற வெளிய வந்ததகப்பறம் வீட்ல யாராவுது பாத்துப்பாங்க அது வளந்துருச்சி கொஞ்ச ஓர் ஓரளவு பெருசா வளந்துருச்சி
ம் ம் ஆமா அது வளர்ந்தப்ப கொஞ்ச நல்லாருக்கு சந்தோஷ் மறக்கு பரவால்ல நம்ம வச்சது வளர்ந்துருச்சு அப்டின்
ஆமா இந்த நாங்க வீட்டு முன்னாடி முன்னாடி எங்க வீட்டு முன்னாடி பெருசா மரங்கள்ளா கெடையாது எ வயிறு மட்டும் நெறஞ்சா ம் ரீசண்டாதா ஒரு கொஞ்ச நாளக்கி முன்னாடி ம் எங்கண்ண கல்யாணத்துக்காக வீடு போட்டு அது முன்னாடி வெச்சிருந்தோ ஒரு கொய்யா மரமு அப்பறோ அந்த சின்ன சின்ன இந்த பூசெடி இருக்குல அந்த பூச் செடியெலா வச்சிருந்தோ அந்த செடியெல்லா வளந்து பூ வந்துருச்சு வந்து கொய்யாகாலா மரோ காச்சு நல்லாவே இனிப்பா இருந்துச்சு அதலா வரும்போது பராவல்ல நம்ம சின்ன வயசுக்கு சும்மா வச்சது வளர்ந்து இப்ப வருதே அப்டின்னு
எனக்கு அது ரொம்ப புடிக்கு அந்த மரல்லா வைக்கிறது ஆனா சிட்டிலா இருக்கனால அது வைக்க முடியாது எதாவது வீடு காலியான எடோ இருந்தாலு வீட்டுக்குள்ள இருந்தா தா வைக்க முடியு மத்தபடி எல்லா காமோன்ட்டு வீடு இல்ல வைக்கவ முடியாத பிளேஸு இந் மாரி எடோ இருந்துச்சுன்னா வ க்க முடியாது சும்மா நம்ம வாட்டு ரோசா செடி அந்த ரோஜா பூச் செ டி இல்லாட்டா அந்த துளசி செடி அது மாரிதா வாங்கி வைக்கிற மாரி இருக்கூ அது மாரிதா வப்பே ஆனா வரு ஓரளவு வரு அந்ததுக் அப்றோ ஒரு சில நேரோ ஏற ரெட் ம தண்ணி முழுத்தாம போட்ற மறந்து போயிருவே நானு ஒரு ரெண்டு மூணு நாள் டெய்லி ஊத்திருவ ஒரு சில நாளு அது ரொம்ப வெயில் காலோ வந்துச்சுன்னா அப்டே பட்டு போயிருது அந்த செடி அது வந்து நம்ம
தண்ணி ஊத்தா உட்டாலு அது ஒரு மாதிரி வாடிரு ஒரு நாள் உட்டாலு வெயில் டைம்ல
ஆ அது மாரி வாடி போயிடுது அப்றோ ஊத்துவ ஒரு சில் செடி வந்து நா உனக்காண்டி உயிரோட இருக்கே அப்டி சொல்லிட்டு இருக்கும்
ஒரு சில செடி வந்து இல்லனா நா செத்து போயறேன்னு சொல்லிட்டு அப்டே வா
கண்டிப்பா கண்டிப்பாங்க
ஒரு சில செடிலா ரெண்டு மூண் நாளுக்கு தண்ணி ஊத்தாம இருந்தாலு அது வாட்டுக்கு இருக்கு ஆனா ச லைட்டா வந்து எல மட்டு வாடி போய்ருக்கு ஆனா தொட்டிலதா வச்சிருப்போ ஏனா கீழ தரையிலலா வைக்க முடியாது சிட்டி சைடு
அதா அதா அதா ஒவ்வொரு செடிய பொறுத்துங்க ச ஒரு சில செடி ரெண்டு மூண் நாள் தண்ணி இல்லாட்டாலு குத்தாட்டாலு அது பாட்டுக்கு நீ இருக்கு
ஒரு சில செடி பாத்தீங்கனா ஒரு நாள் தண்ணி ஊத்தாமவுட்டிங்கனாலு வாடி போய்ரு அவ்ளோதா அதுக்குலா ரெகுலரா டெய்லி தண்ணி உடனு
ம் ம் அது தரையில வச்சா நமக்கு பிரச்சனையே இல்ல அது உள்ள
ஆ தண்ணி உறிஞ்சு எடுத்துக்கோ கூட இது பண்ணிக்கு
ம்
ம் சரி தொட்டில வைக்கிறப்ப நீங்க ரெகுலரா தண்ணிவிட்டே ஆகணு
ஆமா ஆமா தொட்டில வைக்கிறப்ப ரெகுலரா
நாங்க தா தரைலதா வச்சோ வச்சு அது நாங்க வீட்டுக்கு தண்ணி புடிப்பமா அந்த தண்ணி புடிக்கிற டயத்துல டெய்லி ஆ நா இருந்தாலு யார் இருந்தாலு தண்ணி பைப்ல கொஞ்ச நேர அது ஓட உட்டு அப்புறோ ஆஃப் பண்ணுவோ
ம் அதுவு இல்லாம எனக்கு செடி வைக்கிறது தெரியாது எப்டி வைக்கணு என்ன வைக்கணுன்டு அதுக்கு எதூ அடியில ஓட்ட போட்டு வைக்கணுமா
அப்பிடிங்களா
தொட்டில வச்சா இப்ப தொட்டி கடையில வாங்கிட்டு வன்ட்டோ அப்டினா ஆமா அதுலே இருக்கு ஓட்ட இருக்கு
ம்
ஒரு சில செடியிலா அந்த காத்து போணுமா அப்பனாதா வளருமா அதுக்கப்பறோ பாத்தீங்னா அடுத்து வைக்கிறதெல்லா அப்டித்தா வச்சே அந்த ஏதோ ஒரு தொட் தொட்டியோ இல்ல டப்பாவோ எதோ வைக்கிறோ அப்டின்னா அதுல அடியில ரெண்டு ஓட்ட போட்டுட்டன்னா அது வெழிய அது காத்த வந்து உறிஞ்சுகிரு மேல வளவா காத்து வாங்காது அது அடியில இருந்துதா வேர் வருது சோ அடியில இருந்து அத காத்து எடுத்துக்கணு தண்ணியுமே அது மாரி
இப்ப அது ஓகே தா இப்ப நம்ம தரையில வைக்கிறதுலா அ தரைக்கு மேல மூடி நம்மள அது எப்படி காத்து எடுக்குது
எங்கக்குங்க இல்ல சைடு்ல சைடு்ல ஓட்ட
அதுதாங்க இப்ப நீங்க சைட்ல ஓட்ட போறீங்க ஏதாவது மண்ணுக்குள்ள இருக்குற வேருக்கு
ஆ
இப்ப நார்மலா தரையில வைக்கிற சரி பாத்தீங்கன்னா வேரு ஃபுல்லா மண்ணு குள்ள மூடியர்துல்ல அத எப்படி காத்து இருக்குதுன்னு கேக்குறே
அதுதா என்னன்னு தெரியல ஆனா அப்படித்தா சொல்றாங்க ஆனா பூ செடி வாங்கினாலுமே அதுலயுமே இல்ல பூ தொட்டி வாங்குனாலுமே அதுலயுமே ஓட்டஇருக்குதா செய்யுது
அதுவும் சில பேர் அது என்னதுக்காக செய்வாங்கன்னா சிலது வந்து ஒரே அந்த அடைச்சிருந்தா அந்த வேறு படவாதுன்னு சொல்லுவாங்க அதுக்காக கூட இருக்கலா மேபி ரொம்ப ஒரு மாதிரி ஒரு மாதிரி விடைஞ்சலா இதாகு கொஞ்ச கேப்பா இருந்தா அது நல்லா பரவி அது பெருசா வரணு தெரியலா மேபி இருக்கலா
ம் என்னன்னு தெரல ஆனா அப்பத்தா சொன்னாங்க இந்த மாதிரி செடி வைக்கிறப்ப சப்போஸ் நம்ம வீட்டில் ஏதாவோ டப்பாவோ இல்லை வேறு ஏதாவது வைக்கிறோ போட்டு வைக்கிறோ அர்ஜென்டுக்கு தொட்டி வாங்காம அப்படி வைக்க க்கிறோ அப்படின்னா இந்த மாதிரி ஓட்டை போட்டு வைக்கணு அப்படின்னு சொன்னாங்க அப்படியா சொல்லிட்டு அதுக்கப்புற தா சரி ரெண்டு ஓட்டை போட்டு வச்சா அதைட்டு கொஞ்ச நாளைக்கு உயர்வழு
ஆமா ஆமா கண்டிப்பா
நான் வைக்கிற செடிகல்ல எப்படிதா வாடுதுனே தெரியமாட்டேன்றது
உனு தண்ணி கர தண்ணி கரெக்டா விடணு வெயில் தெரிய வெயில் படுற இடத்துல கில கொஞ்சோ
ம் ம்
ரொம்ப வெயில் போடுற இடத்துல இல்லாம சாயந்திரம் ஈவினிங் வெயில் படுற மாதிரி லைட்ட ஆவது வெயில் படணும்ல அந்த மாதிரி இடத்துல வைக்கேணுங்க சுத்தமா வீட்டுக் ஒரு சில செடி தா வீட்டுக்குள்ளேயே வள வீட்டுக்குள்ளே வளராது அதுமே வெளியே தா வைப்பாங்க பா்த்தீங்கன்னா வெயில் கொஞ்சமாவது படணு அதுல இருந்து தானே இது எடுக்கிறது ஒளிச்ச இருக்குன்னு நடக்குது அதனால கொஞ்சமாவது வெயில் படுற இடத்து தண்ணி ரெகுலரா விடணு நீங்க எங்க தொட்டில வளர்க்கறக்கு வந்து ரெகுலரா தண்ணி ஊத்துனிகனாலே வாடி
ம் ஆமாங்க அதுவு இல்லாம இந்த மணி பிளான் எல்லா வாங்கி வச்சே அது நல்லா வந்துச்சு ஒரு ஒன்னு இயருக்கு நல்லா வந்துச்சு குடி நல்லா பரண்டு ஆ எல்லா சைடு போச்சு அதுக்கப்புற பாத்தீங்கன்னா வீடு காலி பண்றோ சொல்லிட்டு எங்க அத்தை வீட்ல கொஞ்ச நாள் வச்சு அவங்க தண்ணி ஊத்தாமே போட்டுட்டாங்க நம் வளர்க்கற சரிட்டு நம்ம தானே அந்த பாதுகாப்பா வச்சுப்போ
கண்டிப்பாக
அவங்களுக்கு அது மேல அக்கறல இல்லனாலு அப்படியே போட்டுட்டாங்க அப்புற சரி அங்க இருந்து சரி அது கொஞ்ச மாரி உயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது தூக்கிட்டு வந்து எங்க வீட்டுல வச்சே அப்றோ பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் நல்லா இருந்துச்சு அதுக்கு அதுக்கு அப்புறமும் போயிடுச்சு அது ஏற்கனவே அது பாதி இதாவதா இருந்திருக்கு தெரியாது அது கொஞ்சமா நமக்கு நம்பிக்கை இருந்தா வரும் இல்லாட்டா போகட்டு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்து வச்சே சோ அது மொத்தமா போயிருச்சு
ம் பரவால செடி வளக்றதல்லா இப்போ நறைய பேர் வருவாங்க நா ப்ரிஃபேர் பண்றதே இல்ல அத யார்ல்லா வளத்துக்ட்டு அதுக் தண்ணி ஊத்திக்கிட்டு ஒரு சில பேருக்குதா அதல்லா புடிக்கிது அதல்லா பண்றீங்க பரவால்ல நல்ல விஷ்யந்தா அ சிட்டில இருக்குரவ்ங்க ரொம்ப ப்ரிப்பேர் பண்றதே கடையாது
ம் ம் ம்
கிராமத்துல கூட எதா வப்பாங்க தோட்டங்கள்ருக்கு அங்கங்இது வப்பாங்க செடிகள் வப்பாங்க எதா ஒன்னு பண்ணுவாங்க சிட்டிலா எங்க அவ்ங் அவ்ங்க வேலய பாத்துட்டு அடுத்தடுத்த இது பண்றதுக்கே டைம் கரக்டா இருக்கு செடி வளக்குறது அது இதுன்னே நறைய கொறஞ்ச்சி போச்சு எதாவ்து டிவி பாக்குறதுக்கு ஃபோன் யூஸ் பண்றக்குன்னா இப்பல்லா எல்லர்க்கு நேர அதிகமாருக்கு
இங்கிட்டல்லா சிட்டி சைடுல்லா இது ரோஜாப்பூ செடி எல்லா நெறைய வாங்கி வக்கிறாங்ளே அந்த வீட்டுக்கு அலங்கார பண்ற ரோஜாப்பூ செடி அப்புற இந்த அரளி செடி அதல்லா நறைய வக்கிறாங்க வீட்டுக் முன்னாடி
சேரி சேரிங்க சரிங்க
அது சாமிக்கு போடுவாங்க அப்டின்ட்டு வீட்டுக்கு முன்னாடி வச்சா நல்லதுன்ட்டு அதல்லா வாங்கி வக்கிறாங்க இந்த சைடுல்லா அலங்காரத்துக்கு வீட்டு அலங்காரத்துக்குல்லா
ஓகே ஓகேங்க ஓகேங்க
மேக்சிமம் வீட்டு வைக்கிறதோட வீடு அலங்காரமா இருக்கணு அப்டின்தா வாங்கி வக்கிறாங்க
வீட்டுக்காக அதா வீட்டு அழகுக்காக வக்கிறாங்க போல வளக்கணுன் ஆசப்பட் வளக்குற தாண்டி முன்னாடி வச்சா வீடு கொஞ்ச டே டெக்கரேட்டறா
ஆமா நல்லாருக்கு பூவு பூவல்லா நல்லாருக்குது கலர் கலரா பூக் குது அப்டி சொல்லிட்டு அப்டியு வக்கிறவுங்க இருக்காங்க
சேரி சேரிங்க சேரிங்க ஒனக்கு இந்த மாரி வீட்ல ஃப்ரீயா இருக்க டைப்பு இருத செல பேரு பாத்தீங்கன்னா டெய்லரிங் ஒர்க் பண்ணுவாங்க அந்த ஆரி ஒர்க்ன் எதோ சொல்லுவாங்க அது பண்ணுவாங்க அந்த மாரி எதாவ்து சம்திங் இந்த மாரி எதாது ஒன்று பண்ணுவாங்க அந்த மாரி எதாவ்து ஹாபீஸ் இருக்கா
அப்புடி பாத்தீங்கனா சும்மாத எங்க அத்த வீட்ல உள்ள தையல் மிஷின வந்து சும்மா ஒட்டிட்ருப்பே எதாச் நா நா வீட்ல எதாது தக்கணு அப்டின்னா
ஓ ஓகே ஓகேங்க
மத்தப்புடி நாளாளா எடுத்து பண்ண மாட்டே அத்த வீட்ல உள்ளதா சும்மா எடுத்து நா பாட்டுக்கு ஓட்டிட்ருப்பே அது எனக்கு பண்ணவு தெரியாது இருந்தாலு சும்மா பண்ணுவோன்ட்டு பண்ணுவே ஆனா வரு ஓரளவு வரு அது மொறையா கத்துக்கிட்டாதானா அந்த ஸ்பீடு வரு
அ இல்ல இல்ல கத்துக்கணு கத்துக்காம எதுனாலு அது சும்மா அர கொறயா தாங்க கத்துக்கிட்டு பண்ணனு எதா இருந்தாலு பராப்பரா பண்ணனு அன்னேன்னு இது ஒழுங்கா வராது ஃபுக் ரீடிங் இந்த மார்லா பண்ணுவீங்களா ஃபுக் ரீடிங் ரைட்டிங் இந்த மரி எதாது
அ ஃபுக் ரீடிங் அதெல்லா பண்ணுவே அது ரொம்ப புடிக்கு அது கரண்ட்டு போன ஷடவுன்னு ஃபோன் சுச் ஆப் ஆயுச்சுனா உக்காந்து படிப்பே
அ ஃபோன் இல்லைனா படிப்பீங்க அது வந்து பொழுத போக் க்குறத்க்காக வேற வழி இல்ல பண்றதுங்க புடிச்சு பண்றதுல்ல ஃபோன் இல்லைன்னா தா நா ஃபுக் எடுப்பேன்னா அதுக் திடி ஐயோ கரண்டு போயிருச்சு டைம் உடனும்மே எதயாவ் ஒன்னு பண்ணுவோ அப்டின்னு அப்டின் நெனச்சு பண்றது எனக் க்லா பாத்தீங்கன்னா சின்ன வய்சுல ரொம்ப புடிக்கு சும்மா கத புத்தகங்கள் படிக்கிறது புடிக்
ஆ அது ரொம்ப புடிக்கு இந்த விக்ரம் ஆதித்தன் கதைகள் அந்த மாரி பூ சல்லா நறைய ஸ்கூல் கொண்டு வருவாங்க அப்பல்லா ஆஸ்யா இருக்கு சரி வாங்கி படிப்போ சொல்ட்டு ஒரு ஃபுக்கயு படிச்சு முடிச்சிருவே குட்டி ஃபுக்கா தா இருக்கு ஒரு நுப்பதுருவா ஃபுக்கு
மாம் அவளதா சின்ன பக்காதா இருக்கு ஆம் ஆமா நானும் அப்டிதா அந்த மாரி சின்ன வயசுல படிப்பே அப்புற அந்தா எனக்கு அந்த புராணங்கள்லாருக் ராமாயணம் மகாபாரதம் அந்த மாரி இதெல்லா படிக்கிறது புடிக்கு புடிக்கும் அத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆச ஏன்னா அப்பருக்குற சும்மா நா சும்மா கத கதையா கேள்விப்பட்டிருக்கே புக்கா படிச்சதுல்ல அப்படி அந்த கதையா பாக்கும்போது அது எப்படிதா என்னனா ஏனா எப்போயுமே கதையா வர்றது வந்து ஒரு நாடகமாவோ ஒரு படமாக வர்றது வந்து ஃபுல் கரெக்டான ஹிஸ்ட்ரியா வராது
ஆமாமா இப்ப நானு அப்படித்தா எனக்கு புக் படிக்கிறது புடிக்கும் ஆனா புக் புக்ஸ்ல்லா அப்பல்லா வாங்க மாட்டே ஆனா அந்த ஈ புக்ஸ்ல்லா படிப்பே இந்த சைக்காலேஜி ஆஃப் மணி அந்த புக்ல்லா இப்ப இந்த ரீடிங் மாரி இப்ப கேக்குறாங்கல்ல அந்த மாரி அப்ப அது என்னது ஏதோ ஒரு ஆப் பிரதிலிபியா
ஓ ஹூம் ஹூம்
அந்த ஆப்ல வந்து கேட்டுட்டு இருந்தே சப்ஸ்கிரைப்ல்லா பண்ணே அதுல பண்ணி டூ ஹண்ட்ரடா எவ்வளவோ எடுத்துட்டாங்க அதுக்கப்புற அன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே
ஆட்டப் சீசன் போட்டு வந்தீங்கனா மாசம் மாசம்புடிச்சுடுவாங்க
ஆம் மாச மாச புடிச்சிருவாங்கனு எனக்கு தெரியாது நாள் டூ ருபீஸ் தா ஆட்ரசஸ் கொடுக்குறாங்க சொல்ட்டு சரி டூ ருபீஸ் தானே பண்ணுவோ சொல்லிட்டு நா பாட்டு பண்ணிட்டே அப்போ எனக்கு தெரியல ஒரு டூ இயர்ஸ்கு முன்னாடி
அத அதா பஸ்ட் நீங்க பண்ணும் போது ப்ரினு சொல்லி ஒரு ரெண் நாளக்கி மூன் நாளக்கி ஒரு வாரத்துக்குனு சொல்லி ரெண் ரூபாய்க் பண்ணா போது அதுக்கப்புற அவுங்க புடிக்கலனா அதுக்கு முன்னாடியே கேன்சல் பண்ணிடனும் ஆட்டோ சப் பிக்ஸ்னால அதுக்கு முன்னாடியே
அது எனக்கு தெரியல விட்டுட்டே அதுக்கப்புற தா யோசி விட்டு ஐயயோ சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி என்னமோ நம்ம அ புக்க மறுபடியு பண்ணலோயோ அப்டினு சொல் நா அதுக்கப்புற என்ன பண்றேனா ரெண் ரூபா குடுத்து பண்ணிட்டு அதுக்குள்ள மறுபடியு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுவே படிச்சு முடிச்சுட்டு
சரிங்க ஆமா அந்த மாரி நெறய பண்ணலா செலத பாத்தீங்கன்னா ஃப்ரீயா இருக்கும் பஸ்ட்டு லாகின் பண்ணா ரெண் ரூவா கட்றதில்ல ஒர் ரூவா கட்றதில்ல ஃப்ரியாவே ஒரு வாரத்துக்கு ஃப்ரீ அதுக்கப்புற நம்ம ஆட்டோ சப்ஷ்கிரிப்ஷன் பண்ண வச்சிரு அதாவது மேபி நம்ம அதுக்குள்ளே கேன்சல் பண்ணிருனு புடிக்கலனா
ம் ம் அது நெக்ஸ்ட் மன்ந்து நெக்ஸ்ட் மந்த் புடிக்ககுள்ள போய் பண்ணி அன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே
சூப்பர் சூப்பருங்க அந்த மாரி எனக்கு அந்த மாரி ராமாயணம் மகாபாரதம் மாரி கதையெல்லா படி படிக்கிற தாண்டி எனக்கு அந்த மாரி இந்த சீரிஸ் சீரியல சீரிஸா எடுக்கறாங்கல இப்ப விஜய் டிவில்லா பாத்தீங்கனா வரும் அதெல்லா பாக்குறக்கு புடிக்கும் புராணங்களா பாக்குறக்கு அந்த மாரி
ஆமாமா போடுவாங்க அதுமே இதா இது சன் டிவில காலயில போடுவாங்க
ஆ ஆமா ஆமா அந்தது அதெல்லா பாத்தீங்கனா தெர்ல எனக்கு அதல்லா கொஞ்ச ஆர்வமா இருக்கும் பாக்குறக்கு
ம் நானு பாப்பே அதுவு இல்லாம விஜய் டிவிலயு போட்டுட்டு இருந்தாங்க கொஞ்ச நாளா அது செம்மயா போயிட்டு இருந்துச்சு ஆர்வமா போயிட்டு இருந்துச்சு விஜய் டிவில பாத்திங்கனா
அதா அதா அதும் பாத்துட்டு இருப்பே அதலா கொஞ்ச இன்ட்ரஸ்ட்டடா பாப் அந்த மாரி இதெலா கேட்டா புராணங்கள் இந்த மாரி பழய கதைகள் மாரி
ம்
எழுதுறது இந்த மாரி உங்களுக்கு ஏதாவது கவிதை எழுதுறது இந்த மாரி ஏதாவது பழக்கங்கள் இருக்கா
கவிதையில எழுதமாட்டேங் ஆன காலேஜ் படிக்கும்போது சும்மா டைரி எழுதுனதுத அவ்ளோதாங்க
பரோ